ஏ உஷா எப்டி இருக்கே
ஆஹ் நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆஹ் நல்லா இருக்கே என்ன பண்ணிட் இருக்கே
ஆஹ் இப்பதா சாப்ட்டு முடிச்சே செரி அதா பொங்கல் பத்தி பேஸ்லா அப்டின்னு
ஆமா போன வர்சோ பொங்கலுக் நீ ஊர்க்கு போயிர்ந்தேல அத பத்தி நானு கேக்னு நெனச்சே
ஆஹ் ஆமா எப்யு வந்துட்டு நாங்க இங்க இருக்றத்னால தனியா வந்து இருந்து பொங்கல் அஹ் கொண்டாட்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்ல வீட்டுல அப்பா அம்மாவோட எல்லாம் கூட இருக்கறவங்க எந்த சொந்தக்காரவங்களோட கொண்டாடுனாதா பொங்கல் வந்து பொங்கல் மாதிரி இருக்கூ செரி அதனால வந்து எப்யு வந்து பொங்கல் வந்ச்சுனா ஊருக் கிளம்பி போய்ட்றதுதா அங்க போய்ட்டு சீக்கரமா காலைல எந்திரிச்சு அப்புறோம் வந்து அந்த எண்ண தேச்சு குளிச்சிட்டு அதுக்கப்பறமா பொங்கல் வைக்குறது அது ரொம்ப அஹ் சிறப்பா இருக்கூ அப்டினு நெனைக்குறே நானு
ஏ ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தா ஏனா வந்து லாங் லீவ் வர்து இல்லயா
உம் ஆமா
அதனால வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வந்துட்டு இந்த மாறி ரிலேஷன்சோட இருக்குறதுதா நல்லா இருக்கு
ஆஹ் கண்டிப்பா ஆமா பொங்கல் வந்துட் டு எப்யு எங்க ஊர்லலா எப்டி கொண்டாடுவாங்கனா முன்னாடி நாள் நைட்டே வந்து போய் அந்த தேவையான பொருள் எல்லாமே வாங்கிடுவோ பூஜ பண்றதுக்கு எல்லா அப்றோ கரும்பு தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷ்யமே பொங்கல்னாவே எப்படா கம்ப பொங்கல் வரு வர்ஷத்துக்கு ஒரு தடவ எப்படா கரும்பு வாங்கி சாப்டுவோ அப்டினு சொல்ட்டு அப்டியே காத்துகிட்ருப்போ சோ சேரின்னு சொல்ட்டு அதுக்கு முன்னாடி நாளே பொய்ட்டு எல்லாத்தையு பூஜ சாமானு அதுக்கப்றோ ப‌ பழோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு கரும்பு சேத்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப் அப்றோ காலைல சீக்கரமா எந்திரிச்சி எண்ண தேச்சி குளிச்சிட்டு அதுக்கப்றமா பொங்கல் வச்சிட்டு அதுக்கப்றோ பூஜைக்கு எல்லா படச்சு சாமி கும்ட்டுட்டு அதுக்கப்றமா தா காலைல சே டிஃபன் சாப்பட்றதே அதுக்கப்றோ என்னமோ அன்னைகோ ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து டிவில நெறையா பொங்கலுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லா போட்டுட்டு இருப்பாங்க மெய்னா அந்த பட்டிமன்றம் ஒன்னுணு போடுவாங்களே அத பாத்துக்கிட்டே எல்லா குடும்பத்தோட ஒக்காந்துட்டு சாப்புட்றதா அத ரொம்ப சிறப்பா இருக்கு
பரவால பரவால நல்லாதா என்ஜாய் பண்றீங்க ஆமா மாட்டு பொங்கல்கெல்லா என்னா பண்ணுவீங்க வேறெல மாடு ஏதாது இருக்கா என்ன
இல்ல மாட்டு பொங்கல்லா அந்த அளவுக்கில்ல ஆனா வந்துட்டு கொண்டு வருவாங்க மாடு ஒரு ஒரு வீடா அந்த பக்கோ கொண்டு வரும் போது அதுக்கு தேவ் அதுக்கு ஏதாது சாப்ட குடுக்குறது அந்த மாதிரி வந்து ஆஹ் தொட்டு கும்ட்டுட்டு அதுக்கு பூஜ பண்றது அந்த மாரிதா பண்ணிருக்கமே தவர அங்க ரொம்ப கிராமத்து சைட்ல இருக்குறவங்களுக்கு தானே நெறைய மாடெல்லா வச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஆஹ் பூஜ பண்றது அதல்லா பண்ணுவாங்க அதனால எங்க சைட்ல அந்த அளவுக்கு வந்துட்டு மாட்டு போ பொங்கலுக்கெல்லா ஒன்னு ஸ்பெஷல்லா இல்லல ஒங்க ஊர்ல எப்டி இருக்கு
ஏ எங்க ஊருலா இல்லப்பா நாங்க இருக்குறது சிட்டி ஏரியா ஆஹ் நாங்க வந்துட்டு எம் ஆமா இப்போ பாத் தன்பான எல்லாமே வந்து பாத்தீன்னா சிட்டி தா சொன்னாங்க வில்லேஜ் போறது வில்லேஜ் இதுல சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நம்ப போலா இல்ல அது இல்லங்க போது நம்ப எப்டி போ முடியு சோ அதனால நம்ப வந்து சிட்டிலயேதா நாங்க கொண்டாடிக்கிறது அதையு மீறி வந்து பாத்தீன்னா எங்க வீட்டுக் பின்னாடிப்புறோ வந்து பாத்தீனா கொஞ்ஜோ தோட்ட மாறியெல்லா வச்சிருக்கோ சோ அந்த எடத்துல நா நம் இப்ப வந்து அடுப்பு அந்த மாறி விக்கிற செட்டப் எல்லாமே இருக்கு
பரவாலயே ஆஹ்
அதுல வந்து பாத்தீங்னா இப்போ குளிர்காலத்துக்கு நாங்க தண்ணியே காயவப்போனா பாரே எங்க வீட்ல இருக்க எல்லாத்துக்கு
ஏ ரொம்ப நல்லாருக்குமே அது ஹா
அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க வந்துட்டு இது பண்ணிக்குவோ இதுலயே வந்து பொங்கல் வச்சுக்குவோ அதுலயு இப்ப வந்து எனக்கு விபத்துல தா வந்து திருமணம் நடந்ததா
ஓ சரி சரி
அப்பிடி இருக்கும்போது வந்து ஞாயித்துக்கெழம ஆச்சுன்னா நாங்க நான்வெஜ் எடுத்துட்டு வந்து எல்லாரு ஒக்காந்து பேக் சைடே அ பின்புறமே அ பின்புறமே ஒக்காந்து அவுருக்கு பின்புறோ ஒக்காந்து சமைகிறது ரொம்ப புடிக்கு அவர் கொஞ்ஜோ இயற்கையோட இயற்கையா இருப்பாரு
ஓ பாத்தரோல்லா எதுக்கு பெருசு பெருசா வச்சிருக்கீங்களா சமைக்கறதுக்கு
பெருசா ஒரு வட சட்டி மாரி வாங்கிருக்கோ அதுலே வச்சி சமைக்கிறோ ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒ நர்மலா அடுப்புல வச்சி யூஸ் பண்ண முடயாது அது ஏன்னா கறிக்கறியா இருக்குமா
ஆமா
பின்புறோ வச்சி யூஸ் பண்றது பின்புறத்துல அது கறி சமைக்கிறதுக்கு மட்டு அந்த மாதிரி அஹ் அந்த மாதிரி அது மட்டு இல்லாம இந்த குண்டு குண்டு அரிசி எல்லா இருக்கும் பாத்தியா இப்ப ரேஸ் ஷங்கடைலல்லா குண்டரிஸ் சி போடுவாங்க கேரளா அரிசி இருக்கு அந்த மாரி அரிசி வெச் ச்சுதா வேக வெச்சு சாப்புடுவாங்க ஏன்னா அவருக்கு அம்மாவுக்கு ரொம்ப புடிக்கு அதனால
ஓ செரி செரி ஆனா வந்து உங்களுக்கு பலக்கோ இருக்காதே அந்த அரிசி சாப்ட்டு
இல்ல எனக்கு அந்த மாரி பலக்கோ இல்ல இவங்களுக்கு வந்து பலக்கோருக்கு எ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர் கறி கொழம்புக்கு அந்த மாரி சாப்புட்றனால நல்லா டேஸ்ட்டாருக்குனு சொல்றாங்க பட் நா அது இது வரைக்கு சாப்ட்டதில்ல
ஓஹோ ஒரொருத்தருக்கு புடிக்காதென்னா அது ரொம்போ குண்டு குண்டாருக்கு அது டேஸ்ட்டே வந்து வ ரொம்ப ச்சப்புன்னுருக்க மாரி வேற மாதிரி இருக்கு நமக்கு வந்து இந்த பொன்னி அரிசி அந்த இது சாப்ட்டே வெள்ள அரிசி சாப்ட்டே வந்துட்டு பலகிடிச்சா அதுனால அந்தது நல்ல டேஸ்ட்டா இருக்குற மாரிக்கு நமக்கு தோணுது
ஆமாப்பா எனக்கு அதுதா நா என்ன எங்க ஹஸ்பண்ட் என்னா ஒ ஊட்டியோட வருவாரு நா வேண்டவே வேண்டான்டுருவ ஏன்னா எனக் அது வந்து பலக்கோ இல்ல அதனாலதா
சேரி சேரி எது நமக்கு செட்டாகுதோ அத சாப் ட்டு போ வேண்டியதான எது கஷ்டப்பட்டு வேற ஒரு புதுசா சாப்ட்டு நமக்கு செட்டாகுதோ இல்லியா அத பத்தி யோஸ்ச்சிட் ட்ருக்கனுன் எங்கள்க்கு இங்க அந்த பொன்னி அரிசி அத வந்து கெடைக்குது ஆனா வந்து எங்கள்க்கு சோனா முசிரின் சொல்ட்டு ஒரு அரிசி கெடைக்கு அதயே வந்துட்டு நாங்க சமச்சி அதென்ன பச்சரிசின் சொல்வாங்கல்ல கொஞ்சொ பச்சரிசி மாரி ஆனா வந்துட்டு நல்லா வேக வெச்ச அரிசி அப்டின் சொல்ட்டு விப்பாங்க அதுதா வந்து என்ன ஒரு பத்து பதனஞ்சி வர்ஷமாவே நாங்க அததா வாங்கி சாப்டுட்டுருக்கோ ஒடம்புக்லா நல்லா செட் ஆயிடிச்சி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாருக்கு அதனால நம்ம ஊர்ல கெடைக்கிற மாரி நெறிய அதுதா அப்படின்ற மார்ல்லா இல்ல எங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு நல்லாருக்கற மாரி இருக்கு பொங்கலு எல்லாத்துக்குமே அத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்லா
பாறே நல்லாருக்கு நல்லாருக்கு ஆமா இப்ப வந்து நீ பொங்கல் எப்படி வெக்குற
பொங்கல் வந்து நானு எப்பயும் குக்கர்லதா அரிசி போட்டு வெள்ளத்த போட்டு இது பண்ணி அஹ் குக்கர்லயே தா வெச்சிருவே இதுக்காக பாத்தரத்துல வெச்சி எனக்கு சமைக்க அந்த அளவுக்கு தெரியாது பொங்கல் வந்துட்டு நம்ம அஹ் அங்க வீட்டுலலா அம்மா வந்து அந்த அதுக்குன்னு ஒரு பாத்தரோ வெச்சிருப்பாங்க அதுல வந்து அரிசிய போட்டு நல்லா வேக வச்சி‌ கொழைய வேக வச்சி அதுக்கப்புறோ வெள்ளத்த ஹட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்துட்டு குக்கர்லயே இது வரைக்கு எல்லாம் பண்ணி பண்ணி பழக்கமாயிடிச்சா அதனால வந்து குக்கர்ல அரிசிய வெச்சோன்னா டக்கு டக்குன்னு ஆயிடு காலைல சீக்கிரோ எந்திரச்சோட்னே சேரின் சொல்ட்டு அப்படியே பண்ணிட்டுறத் தா அந்த வெள்ளத்த கொஞ்சோ அப்டியே கரச்சி ஊத்திட்டு அஹ் ஒரு மாரி லைட்டு கலராருந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு ரொம்ப அஹ் ரொம்ப டார்க் ப்ரௌன் மாதிரி ஆயிட்டா வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்காது கொஞ்சோ‌ லைட்டு ப்ரௌன் மாதிரி வெள்ளங் கெடைக்குதுல அந்த மாதிரி இத ஹட் பண்ணி பண்ணிடுவ நானு கொஞ்சோ பால் ஊத்தி அதுக்கப்புறோ நெய்ல நல்லா முந்திரி திராட்ச எல்லா நல்லா வறுத்து போட்டு சூப்பராருக் பொங்கலு ம் அப்புறோ‌ அத பொங்கல் பண்போது ஒரு சிட்டிகை பண்றாங்க வெண்பொங்கலு பண்றாங்க டிஃப்பனுக்கு ஆனா எனக் கு வெண்பங்கள்லா அன்னிக்கு பண்றது எனக்கு பிடிக்காது ஏன்னா பொங்கலே நம்ம ஸ்வீட் பொங்கலே ஜாஸ்தியா சாப்ட்டுருவோல்ல காலைல அதுக்காக எதுக்கு வெண்பொங்கல் கார பொங்கல் வேற பண்ணிக்கிட்டு அத வேற எதுக்கு இது பண்ணிக்கிட்டுன் சொல்ட்டு நாங்க பொங்கலையே ஸ்வீட் பொங்கலையே சாப்ட்டு ஆளுக்கொரு தோச சாப்ட் டா முடிஞ்சிருச்சி காலைல டிஃபனு அந்த மாரி பண்ணிக்கற்து
பரவால் பரவால்ல ஆமா நாங்ளு ஏ நா வந்து பாத்தீங்னா கடசியா பொங்கல் வச்சுப்போ அதே மாரிதாம்ப்பா சோ வந்து வெண்பொங்கலு செஞ்சோ சக் கர பொங்களு செஞ்சோ சக்கர பொங்கலே காலைல நம்ப தெகட்ட சாப்ட்ருவோமா
ஆமாமா ம்
ப்டே மி மிச்சம் ஆயிரு அது மாத் தியான்துக்கு போட்டு சாம்பாரோட அடி சோறு மாதிரி சாப்புட வேண்டியதுதா அப்புறோ அப்புறோ என்ன தொலைக்காட்சி எல்லா நா நல்ல பட போடுவாங்க அத அப்டே படுத்துகுட்டு பா்க்க வேண்டியது த அவளோதா
ம் ஹு சரி சரி அப்பறோ இது அது என்னது மாட்டு பொங்கல் முடிஞ்சிரு பொங்கலு முடிஞ்சிடு அதுக்கப்றோ காணும் பொங்கல் காணு பொங்கலுக்கு எங்க போவீங்க
அதுதா இப்ப ஃபர்ஸ்ட் எல்லா வந்து நானு அம்மாவு மட்டு இருக்கும் போது குடும்பத்தினரோட வீட்லயே தா இருப்போ பட் இப்போ வந்து நம்ப லைஃப் வந்து மாறுதுங்கும்போது வெளிய போலா அப்டிங்கிற மாரி இப்பலா வந்து பாத் தேனா ஞாயிற்றுக்கெழம விடுமுறை ஆச்சு அப்டின்னாலே நாங்க வெளிய போயற்றோ அது ஒரு நாள் கூட நாங்க வீண் பண்ண விரும்பல அந்த மாதுரி அ இப்ப வேற எந்த தீபாளிக்கி
ட்டப்பட்டு நல்லா வேலைசெஞ்சுட்டு ஒரு நாள் லீவ் கெடச்சா எங்கேயாச்சு போயிட்டு வெளிய வந்துட்டு ந மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுதா நல்ல விஷிய
கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா இப்போ ஏன்னா என்னோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷரு எல்லா மட்டும்தா ஜாலியா இருக்குற ஆளு சோ அப்டிங்கும்போது வெளிய கூட்டிட் அது ஒரு நாள் போயி தா ஆகணு வேற வழி இல்லலங்குற மாரின் வச்சுக்கோய
சேரி சரி அன்னக்கு வெளிய சாப்ட்ருவீங்களா இல்லா வீட்டுலயே சாப்
இல்லப்பா வெளிய ட்ரேப் சொல்லிங்க அப்போ வெளியேதான் எப்பவுமே வெளியேதான் சில சமயம் வந்து ஒரு பிளானே இருக்காது எப்பவுமே பிளான் இருக்கா பிளான் பண்ணி போமாட்டோம் பிளான் இல்லாம நைட் திடீர் முடிவ வைப்போம் விடிய விடியா நாங்க டிரராாவல் பண்ணுவோம் விடிய விடிய கார்லே போவாம் அம்மாவையும் கூப்பிட்டு ஆமா அது விடி விடிய இப்போ டிரராவல் பண்றதுக்கு தனி ஒரு ஃபீலா இருக்கும்
கரெக்ட் தான் இருந்தாலும் நைட் டிராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லதுல்ல அது
எல்லப்பா அப்படின்னு இல்லை நைட் டிராவல் தான் எங்களுக்கு எப்படி ஹில்ஸ் ஏறெக்ல்லாம் சூப்பரா இருக்கு
ஆமாமா ஒரு ஒருத்தருக்கு அந்த மாதிரியும் புிடிக்கும்
ஆமா எனக்கும் என் கணவருக்கும் அப்படிதான் பிடிக்கும் அதனால இந்த த்ரில்லிங்காகவே இதுல பலியாடையாருன்னு எங்க அம்மா
ஓ சரி சரி ஆஹ்
போவோம் உம் அதனால அப்படியே போயிட்டு இருக்கு
உம் சரி
அதான் நீ இந்த பொங்கலுக்கு எங்க போலான்ருக்க
இன்னு வர பொங்கலுக்கு அ அதா ஊருக்கு தா போனோ லீவு கிடைக்கல நடுவுல வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கேயே செலப்ரெட் ஆ கொண்டாடிடுவோ பண்ணிக்காகன் சொல்ட்டு ஊருக்கு போ அ செரி நாலஞ்சு நாள் வந்து இந்த ஞாயிற்றுகெழம சனிக்கெழம சேந்து வந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு வாரமா ஆச்சுனாலா ஊர்ல இருந்துட்டு நல்லா வந்துட்டு கொண்டாடிட்டுதா வருவோ அப்படிதா சொல்லிட்டே வந்த ட் வருஷ வருஷ யோசிக்கிறது சரி இந்த வருஷம் எப்டி ஆமயுதுன்னு பாப்போ நான் என்ன இன்னோ நே இல்யா இன்னு நெறைய மாசோ இருக்கு
ஆமா ஆமா இப்ப வந்து இப்ப வந்து நீங்க வெளிய இந்தமாரி போறதா இருந்தா இப்டி பஜ்ஜட் ப்ளான் பண்ணி போவீங்களா இல்ல எப்டி இருக்கற காச வச்சே போயிட்டு வந்துரலான்னு போயிட்டு வருவீங்ளா
இல்ல நம்ம யோசிச்சு பட்ஜெட் ப்ளான் பண்ணிதான் போறது ரொம்பவு இது பண்ண முடியாது காகன் சொல்ட்டு வருஷத்துக்கு ஒரு தரவ போறன்னா கூட ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ட்ரிப்பு மாரி போயிட்டு வந்துடுறது நம்ம இதுக்காகன் கொஞ்ச த் ஞ்ச கொஞ்ச மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக செரி போய்ட் ட்டு வந்தர்லா அந்த மாரி யோஸ்ச்சு போகறத்தா அத அதுக்குன் சொல்டு நம்ம காசு எடுத்து வச்ட்டோனா நமக்கு அ ரொம்ப கஷ்டமா இருக்காதுல்ல மாஸ் மாசத்துக்கு அதனா அந்த மாரி யோசிக்கிறது எப்பா நேரமு ஆச்சு அ
சேரிப்பா நீ ஃப்ரீயா இருக்கும் போது கூப்டு ஸ் செரியா சேரி நா வக்கறே உம் உம்